அ கேக்குதுங்ளா
அ கேக்குதுங்க வணக்கங்க
சொல்லுங்க
அ நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்
அ நா நல்லா இருக்கங்க
உங்ளுக்கே எதாவ்து சத்தோ கேக்குதுங்ளா என்னோட சைட்ல இருந்து அ செரிங்க அப்போ பேசலா
அ பேசலாங்க
அ என்ன தலைப்பு பத்தி பேசலாங்க
த்தி பேசலாங்க
அ பேசலாங்க உங்க ஊர்ல வானிலை எப்டி இருக்கு
எங்க ஊர்ல வானிலை பாத்தீங்கன்னா நேற்றுல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்ததுங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காத்தடிச்சுட்டு மழ வர மாரி இருக்குங்க உங்க ஊர்லிங்க
எங்க ஊர்ல வெயிலா தாங்க இருக்கு ரொம்ப வெயிலா இருக்கு தாங்கவே முடியரதில்லா நேத்தெல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப உபசமா இருந்தது
செரிங்க
அ அதனால கொஞ்சோ கஷ்டமாதாங்க இருக்கு முந்தாணேத்தெல்லா ரொம்பவுமே வெயிலு கொழந்தைங்களுக்கெல்லா முடியவே இல்ல
செரிங்க
ஆமாங்க உங்க ஊர்ல நேத்து முந்தா நேத்துல்லா எப்டி இருந்ததுங்க
நேத்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு் கொஞ்சோ மழ பெஞ்சுதுங்க அந் அந்த மழ பாத்தீங்கன்னா சூட்டு தணிக்கிறக் கூட அவாத மாரி மழையுங்க லைட்டா வாசல் மட்டு நெனஞ்சிட்டு போன மாரி இருந்த துங்க
சேரி சேரிங்க இப்பெல்லா பாத்தீங்கன்னா இந்த கோடை மழை கூட ஒழுங்கா வரமாட்டேங்குது இல்லிங்ளா உங்க ஊர்லல்லா வருதுங்ளா
இல்லில்லிங்க அவ்ளக்கா மழ வரமாட்டேங்குதுங்க கொஞ்சோ சூடு கொஞ்சோ தனிஞ்சா பரவாயில்லிங்க வெயில்தா ஓவரா இருக்குதுங்க
ஆமாங்க எவ்ளோ தண்ணி குடிச்சாலு குடிக்காத மாரியே இருக்கு இல்லிங்ளா
கண்டிப்பாங்க
ஆமாங்க சில பேர்த்துக்கெல்லா பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லா கொழந்தைங்களுக்கு மூக் குல எல்லா ரெத்தோ வந்துருது சிலிமூக்குல்லா ஒடஞ்சிருது அப்படின்ல்லா சொல்லி சொல்றாங்க அதெல்லா கேட்கும்போது பாவமா இரு க்கு என்னடா இப்டி வெயில் அடிக்குது அப்டின்னு சொல்லி
ஆமாங்க கண்டிப்பா
ஆமா இப்ப நம்ம சின்ன புள்ளையா இருந்த போலா இந்த மாரி கெடையா தில்லையா பாத்தீங்கன்னா மழை காலத் துல நல்லா மழ பெய்யு வெய்யி காலத்துல சுமாராதா வெய்யி இருக் கு பின்ன பனிக்கால த்துல நல்லா பனி கரெக்டா இருக்குங்க நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே எனக்கெல்லா நல்லாவே தெரியு இந்த இது வந்து மழைக்காலம் இ இது வந்து இலையுதிர் காலம் அப்டின்னு சொல்லி கரெக்டா தெரியு ஆனா இப்போ நம்ம அ இந்த வானிலைய வந்துட்டு நம்ம எப்டினே வந்துட்டு நம்
கணிக்க முடியலிங் ஆமாங்க கண்டிப்பாங்க ஏன்னா இன்றைய காலகட்டோ அப்டி ஆயி போச்சுங்க
ஆமாங்க இதுக்கெல்லா பாத்தீங்கன்னா மனிதர்கள் தாங்க காரண எல்லா எடத்துலயு மலைய வெட்டிடுறாங்க எல்லா எடத்துலயையு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்க போட்டுறாங்க அப்போ அந்த பூமி தன்னோட இயல்பையே வந்துட்டு மறந்து மாறி வர்றதுனால அது எப்டி பிரதவ பிரதிபலிக்கணும்னே தெரியமாட்டேங்குதன்னு நெனைக்கிறே இதனால நம்மதா கஷ்டப்படுறோ
ஆமா கண்டிப்பாங்க பாத்தீங்கன்னா மரங்களயெல்லா அழச்சி ட்டே வரங்கட்டி நம்ப மழை புழிதது ரொம் பண்ணு போயிருக்குங்க
ஆமாங்க
ம் பாத்தீங்கன்னா தற்போது நம்பளோட மாவட்டத்து நெறைய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ரோடு சைடு இருக்கிற மரங்கயெ ல்லா அகற்றிட்டு இருக்காங்க ஏன்னா பெரிய சாலையா போடலாம்னு அதுனால பாத்தீங்கன்னா அ ரோட்ல போற மக்களுக்குத்தா ரொம்ப சூடா இருக்குங்க எந்த வாகனத்துல போனாலுமே
ஆமா ஆனா ஒரு விதத்துல பத் திங்கா எல்லாருமே சொல்றாங்க தமிழ்நாடுல இருக்கிற அந்த சாலையோட இது வந்து எங்கியுமே வந்து கெடையாது அந்த அளவுக்கு சாலை வசதிகள் நிறைந்த மாநில வந்து தமிழ்நாடு மட் டு தா அப்டின்ற மாரி சொல்றாங்க வேற ஊர்லயெல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய சாலைகள் இல்லா டி சாலையே இல்லாம ரொம்ப குண்டுங்குழியமா இருக்கறது அந்த மாதரில்லா இருக்குன்னு தோழி சொல்றாங்க
அத தாங்க
இப்ப நம்பளே வந்துட் டு பயணிக்கு போது நம்பளால பாக்க முடியுது இல்லையா என்னடா நம்ம ஊர்ல எவ்ளோ வசதியா நம்ப ள வச்சிருக்காங்க
அதுதா நீங்க அப்டி சொல்ல முடியாதுங்க நீங்க வேற அண்டை மாநிலத்துக்கெல்லா போனீங்களா அங்க கொஞ்சோ வித்தியாசம இருக்குங்க ம் வ அங்க கொஞ்சோ சாலைவச தியெல்லா வேற மாரி பண்ணிருப்பாங்க இதவுட வெளி அ கண்ட்ரிஸ்க்கலா போனிங்கன்னா அங்க கொஞ்சோ வேறு மாரி இருக்கு
ஆ வெளிநாடுகள் எல்லா நல்லாதாங்க பண்ணிருக்காங்க ஆமா
அவிங்கெல்லா நம்பளோட இன்னோ அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க
ஆமா அங்க வந்துட்டுங்க அந்த மாரி அ பொருளாதார வந்து இருக்கு அதுக் கப்றோ பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து கொஞ்சோ குறைவா தா இரு ப்பாங்க இங்க வந்து ஜனத்தொகை அதிகோ ஆ அப்றோ வந்து கொஞ்சோ ஏழ்மையு கூட அவுங்கெல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சோ நல்லா பண வீக்கத்துலல்லா கொஞ்சோ நல்ல எடத்துல இருக்கறதுனால பொருளாதாரத்து அப்படி பண்ண முடியுதுங்க நம்ம இன்னியு அந்த அளவுக்கு வர்ல நம்ம இன்னியு அந்த அளவுக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு இருபது வர்ஷோ ஆகும் ஆனா இருக்க இருக்க வந்து வரும் வறுமையிலதா தள்ளப்படுவோ அப்டின்னு சொல்லி பல ஆய்வுகள்ல வந்து சொல்றாங்க அத பாக்கும்போமே ரொம்போ கவலையாதா இருக்கு
அதா அதாங்க எல்லா இன்றைய நெலம இப்டித்தா போயிட்ருக்குங்க
ஆமாங்க இப்பல்லா பாத்தீங்கன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க அவுங்க நாங்க கொழந்தையா இருந்தப்போ நூ ரூப்புவா கொண்டு போனாங்கன்னா ரெண்டு பை நறையா அவுங்க வந்து வாங்கிட்டு வருவாங்களாமா இப்ப நம்ம ஆயிரவா கொண்டு போனாலே ஒரு பையுதா வந்து நம்ம நறையா வாங்கிட்டு வர முடியுது இப்ப என்னையே பாத்தீங்கன்னா தொண்ணூறுபா வந்துடுச்சு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் வீட்ல இருக்கோனா ஒரு ரெண்டு லிட்ரு வாங்கனா நானூறுவா முடிஞ்சு ச்சு ஒரு கறி வாங்குறோனா மட்டனே எடுத்தா கூட ஒரு ஆயிரபா ஆயிடுச்சுன்னு வெய்ங்களே அப்ப அந்த பையில என்ன கால் பை கூட வந்து நறஞ்ச மாரி இருக் காது இல்லைங்களா அந்த அளவுக்கு விலைவாசிகள் வந்து உயர்ந்துட்டே போது
இப்ப அன்றய நெலம பாத்தீங்கன்னா தங்க வெள்ளி பாத்தீங்கன்னா பெட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாவே வெல ஏறி போச்சுங்க பெட்ரோல் டீசல் பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்ட்ரு உறுப்பட எல்லாமே ஏறி போச்சு ஆமா கண்டிப்பாங்க இன்றைய சூழ்நெல அப்டி ஆயிட்டுருக்குங்க உம் இதெல்லா ஒரு நிலையா பொருளாதாரோமுல்லா ஒரு நிலையா இருந்தாதாங்க ஒரு சாதாரண சராசரி ஃபேமிலியே ரன் பண்ற அளவுக்கு இருக்குங்க இர்ந் அங்க நல்லா இருக்குங்க இன்றைய சூழ்நெல அப்புடி ஆயிடுச்சுங்க
ஆமாங்க
ம்
செரமமாதா போயிட்டு இருக்கு உலக பொருளாதாரமே வந்து பின்னோக் போயிட்ருக்கு இல்லைங்களா ஓ ஆனா ஒரு சில நாடுகள்ல பாக்கும்போது நம்ம எவ்வளவோ பரவாலன்ற மாதிரியு வந்து இருக்கு இங்க
சில மாநில சில நாடுகள பாக்குறக்கு நம்ம நாட ஏதோ ஒரு பரவாயில்லையாதா இருக்குங்க
ஆமாங்க அதயா நம்ம பாத்தீங்ன்னா நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது இருந்த வானிலை வந்து இப்போ இல்லைங்க ரொம்ப ரொம்பவே வந்து மாறிடுச்சு நானல்லா வந்து சொல்லுவே இந்த மாரி நா கொழந்தையா இருந்தப்போ வந்துட்டு மழையிலயே நனஞ்சிட்டு போவோ ம என்னதா நம்ம கொட கொண்டு போனாலு நம்ம அத நனையாமலா வரவே மாட்டோ வீட்டுக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா அம் பேருந்து வசதிகளெல்லா அவ்வளவா இருக்காது ரொம்ப தூரோ நடந்து போய்தா படிச் சு வர்ணோ அப்டியெல்லா இருக்கும் போது இன்னிக்கு பாத்தீங்கன்னா இருக்குற கொழந்தைங்க வந்து அ இங்க வீட்ல ஏற்னாங்கன்னா அங்க பள்ளிக்கூடத்துல போய் எறங்குறாங்க அங்க ஏற்னாங்கன்னா இங்க வந்து எறங்குறாங்க அந்த அளவுக்கு வந்து வசதிகள் வந்து வந்துருச் சு இருந்தாலு நம் ம மனநெலையில இருந்த அந்த இது வந்து இப்ப அந்த குழந்தை களுக்கு வந்து கடையாது இல்லையா ஒரு சின்ன விஷ்யோ னாலு ஒரு சின் சின்ன விஷ்யத்துக்கே அவுங்க தவறான முடிவுதா எடுக்குறாங்க
ஆமா ஆமாங்க
தாங்கிக்கிற மனப்பக் குவோ வந்து கொழந்தைங்களுக்கு வந்து இருக்குறதே கெடையாதுங்க
பாற்று சின்ன வயசுல்ட்ருந்து பாத்து வள்ந்திந்தாங்கன்னா அது தெரியாதுங்க இப்பெல்லா வர வளர்ற குழந்தைங்கெல்லாமே பாத் தீங்ன்னா தொலைபேசி இல்லாம இருக்கமாட்டிங்கிறாங்க
ஆமாங்க
சாப்பாடே சாப்புற் நெலமைக்கு ஆய் போச்சுங்க இன்றைய சூழ்நிலைங்க
ஆமாங்க
பாத்தீங்கன்னா அதுல இணையதளத்துல எதோ ஒரு பாட்ட போட்டு வுட்டு அத பாத்துட்டு சாப்பாடு ஊட்டுற நெலமைக்கு இன்றைய காலகட்ட இருக்குதுங்க
ஆமா ஆமா ஆயிரிச்சு பாத்தீங்கன்னா அப்போ ம் அப்போல்லா எங்க அம்மா சொல்லுவாங்க நாங்க வந்து மூணு பேரு சோ எங்கள ஒத்துக் கா உக்கார வெச்சு ஒரே தட்ல சாப்பாடு போட்டு பத்து நிம்ஷத்துல மூணு கொழந்தைங்ளுக்மே வந்து ஊட்டி விட் றவாங்களாமா இப்போ வந்து பாத்தீங்ன்னா ஒரு கொழந்தைக்கு வந்து ஒரு வாய் ஊட்றதுக்கே முப்பது நிம்ஷம் ஆகுது முழுங்கற்தே கெடையா து மென்னுறதில்ல இந்த மாரி நெறைய ப்ரெச்சனைகள் இருக்கிறனால இன்றைய பெண்கள் பாத்தீங்ன்னா சீக்கிரமாவே மன உளைச்சலுக்கு வந்து ஆளாய்றாங்க இல்லையா என்னதா த அப்போ அந்த காலத்ல இருந்ததுக்கு இப்ப எல்லா வசதியுமே இதுல இந்தது எல்லாமே வந்திருந்தாலு அந்த கஷ்டோன்றது வந்து இப்ப இருந்தவங்ளுக்கு இல்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு தா அதி கமாவே இருக்கு இல்லைங்ளா ஆமாங்க அந்தளவுக்கு வந்து உலகம் மாறிக்கிட்டே போ
ஆமா எ நாம்ப எவ்வளோ அட்வான்ஸா போய்ட்ருந்தாலுமு க்ரைண்ட்ரு மிக்சி பாத்தீங்கன்னா டிவி ஃப்ரிஜ்ஜு எல்லாமே இருந்தாலுமே அப்போ வளந்தீவிங்களுக்கு பாத்தீங்ன்னா இந்த கை உரலு பாத்தீங்ன்னா கை செக்கு மண் செக்கு அதெல்லா பாத் அ அதெல்லா பாற்று அதுல சாப்ட்டு வளந்தவிங்களுக்கெல்லா அது பாத்த இருக்கிறதெல்லா புதுசாதா தெரியுங்க
ஆமாங்க
ஆனா இது கொஞ்சு வே வேல சுலபமா போய்றுது இல்லைங்க அது ரொம்ப டைம் எடுக்குங்க
ஆமாங்க
இப்போ அவுங்க செஞ்ச சம்யல் சாப்ட்டீங்கெல்லா இன்னு நல்லா இருக்காங்க பாட்டியெல்லா பாத்தீங்கின்னா எம்பது வய்சுக்கு மேல ஆய்சுங்க அவிங்கெல்லா இன்னு நல்லா இருக்காங்க
ஆமா அவ்ங்ளுக்கு மூட்டு வலி இல்ல ஒரு வலியு இ நமக்கு முப்பது தாண்ட்னாலே முடியறதுல்ல இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு
பாத்தீங்ன்னா பிபி ப்ரஸரு எதுவ்மே இல்லீங்க ஆனா ஒரு சிலதுக்கு மட்டுந்தா டேப்லெட் சாப்பிற்றாங்க ஆனா நாம்ப பாத்தீங்ன்னா இப்ப எதாவ்து சின்ன தலவலி எதாவ் லை ட்டா காச்சல்னாவே டேப்லட் டானிக்கினு அத்தன மெடிசன் எடுக்க வேண்டியதா இருக்
ஆமாங்க ஆமா
பாத்தீங்ன்னா அப்பத்துல எதாத் சின்ன காச்சல் தலவலினாவே எதோ அவிங்க நாட்டு வைத்தித்தின் மூலியமாவே இந்த கொள்ளு ரசோ இது மாரி இதுலயே செரி பண்ணிடுவாங்க சமையலியேங்க
ஆமாங்க செரிங்க நம் மறுபடியு பேஸ்
ஆ செரி பேசலாங்க செரிங்க